ஆ வணக்கம் தோழி எப்டி இருக் கீங்க நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்கோ நீங்க எப்டிருக்கீங்க
ம் நல்லாருக்கோம் என்ன எத்தோட எப்டி போச்சு சண்டே
ம் சண்டே நல்லாவே போகுது
நல்லாவே போகுது எங்கயு வெளியலா போலயா
வெளியதான் இருக்கோ இப்பதான் புதுசா மேரேஜ் முடிஞ்சு சொல்றதுக்கு வந்து ப்ரீயா இருக்கே அதா கால் பண்ணே
ஓகே ஓகே ஓகேப்பா அப்ற என்ன சாப்டீங்க என்னெல்லா சாப்டீங்க மேரேஜ்ல எப்பவும் போல வெஜ்ஜா நான்வெஜ்ஜா பொதுவா இப்பலா நா நான்வெஜ் கூட தான் போடுறாங்க
இது விருந்துனா ஒருத்தவங்க வீட்டுக்கா கூப்டு விருந்து தர
ஓகே அப் அப்ப வெஜ் நான்வெஜ் ஜு தானே
ஆமா மட்டன் பிரியாணி சிக்கென்
பிரியாணி புடிக்குமோ பிரியாணிக்கு அடிட்டு இல்ல எல்லாரு பிரியாணி புடிக்காத ஆளே இல்லல்ல யாருமே பிரியாணி புடிக்காதுன் சொல்ல மாட்டாங்க
எல்லாருமே வீட்ல கண்டிப்பா நீங்க என்ன சாப்டீங்க
நா வந்து மீன் கொழம்புப்பா மீன் கொழம்பு அப்றோ எறா மீன் வறுவல் அவே எல்லா தடபுடலா இன்னிக்கு ஒரு நாளைக்கு அப்டிதாருக்கும் நாளேலருந்து கேஷுஸ்சுல்லா எப்டியு
இங்க வந்து அப்டினுருக்காது மேக்சிமம் டெய்லியுமே வெஜ் நான்வெஜ் நாங்க ஹோட்டல் வச்சுருக்கோம் அதுனால ஹஸ் பெண்ட் வீட்ல ஹோட்டல் வச்சுருக்காங்க அதுனால டெய்லிமே அந்த மாரி தாருக்கு
டெய்லியுமே ஹோட்டல்ல இருந்து வந்துருமா நீங்க வீட்ல
இல்ல காலேல ஆமா காலேல ஹோட்டல் உண்டு கால்ல ஹோட் டலருந்து சாப்பாடு வந்துரும் மதியம் மாமி வைப்பாங்க நைட்டுக்கு ஹோட்டல்ல இருந்து பரோட்டா ப்ரை ரைஸு
ம் சாங்ல்லா புடிக்குமா ரொம்ப ரொம்ப சாங் கேக்க புடிக்குமா என்ன சாங்லா கேப்பீங்க
ஹும் எனக்கு மெலாடி சாங் எல்லா புடிக்கும் அந்த மாரி ஆ கேக்குது கேட்டா அப்டியே தூக்கமா வரும்
சவுண்ட நல்லா ஹெவியா வச்சுக்கிட்டு எட்செட்ட மாட்டிக்கிட்டு காதுல கேக்கும் போது அது எது நல்லாருக்கும் அந்த கேக்றதுக்கு நல்லா இருக்கும் இல்ல பசங்கல்லா என்ன பண்றாங்க படிக்கிறாங்ளா
இல்ல எனக்கு இப்பதான் ரீஜன்டா மேரேஜ் முடிஞ்
ஓகே ஓகே ஓகே அப்ப என்ன நல்லா சுற்றுலாக்கு போயிருப்பீங்ளே சுற்றுலாக்கு போனீங்களா இல்லியா
டாந்தோம்
நல்லாருக்குமே எப்பா ஊட்டி நல்லாருக்கும்பா இப்ப எப்டி இருக்கு கிளைமேட்க்கு இங்க வெயிலா இருக்கு அங்க எப்டி இருக்கு உங்களுக்கு
அங்க ரொம்ப வெயில்லா இல்ல கூலிங்கா தாருக்கு அங்க ஒரு ரிலேட்டிவ் வீடு இருக்கு சோ அவுங்க வீட்ல ஸ்டே டூ டே ஸ்டே பண்ணி பைக்ல நல்லா போயி பைக்ல எக்ஸ் புளோர் பண்ணிட்டு வந்துட்டோம்
அங்க வெயில் டைம்ல அந்த மூமெண் ட்ல கூட எப்போலதா இருக்குமா இல்ல
இல்ல நம்ம ஊல போ அவய இருக்க போலதா இருக்கு ஆனா நம்ம நம்ம ஹில் ஸ்டேஷனுக்கு மேல போனோனா கூலிங்கா இருக்கு இவுங்க இருக்குது கோ என் அதுக்கு கீழே ஊட்டிக்கே கீழே ஒரு ஊர்ல இருக்காங்க
அந்த வெயில் தெரியாதுல்ல அங்க இந்த இப்ப இந்த டைம்ல எல்லா பூ பூகுமா இந்த வெயில் டைம்ல எல்லா அங்க ஃபுல்லாவ
ஆமா ஃபுல்லாமே போகும் இந்த மாரிதா இருக்கு அங்க எல்லா இருக்க வீட்டுல வந்து ஃபேன் எதுவுமே கிடையாதுல்ல நம்மங்க வீட போல ஃபேன்ல்லா எதுமே அவுங்களுக்
வெயிலே அடிச்சா கூட அந்த கிளைமேட்டுக்கு நல்லா இருக்குன்னு சொல்றீங்கல்ல
அப்புறோ பிரஃட்ஜ் கெடையாது சோ அங்க வந்து ஒரு நாள் இந்த சாப்பாடு வச்சாங்கன்னா டூ டேஸ்க்கு அந்த சாப்பாடு
ஓ அந்த இதுக்கு சுத்தமா ஃபிரிட்ஜு தேவைப்படாதுன்னு சொல்றீங்க கரெக்டா ம் இங்கதா நம்ம தா ஃபிரிட்ஜை வச்சிக்கிட்டு இந்த மாவுலேயே கண்டுபுடிச்சிலா ஒரு மூணு நாள் இருந்து நாலாவது நாளு ஒரு புளிப்பு ஸ்மெல் வரு
ஆ இங்க வந்து ஒரு நாள் வச்சத தூக்கி வக்கி அவுங்க ஃபிரிட்ஜ்ல ஒரு வாரோ கிட்ட வச்சி யூஸ் பண்ணனுங்க ஆனா அங்க அப்பிடி இல்ல
நல்லா இருக்குல்லப்பா எல்லாமே சுத்தி பாத்தீங்களா அந்த பிளவர்ஸ் இன்னாஷ் த்தி பாத்தீங்களா வேற என்ன எடோ இருக்கு ஊட்டினாலே பிலோவேர்ஷ்தா வேற ஏதாவது இருக்
ஃபுல்லுமே வியூ ஊட்டினாள் பிளவர்ஸ் அப்புறோ வியூஸ் ஷ் அப்புறோ ஒரு ஃபால்ஸ் கேத்தரின் பால்ஸ்ன்னு ஒரு ஃபால்ஸ் இருக்குது அப்புறோ தொட்டப்பட்டா ஆ ஆனா அதுகுனு அது வந்து ட்ரக்கி்ங் கணக்காதா இருக்கு அ ஃபால்ஸ்க வ ட்ரக்கிங் பண்ணதா போனு
அ முட்டுக்காடுல்லா போயிருக்கீங்களா முட்டுக்காடுல்லா
இப்ப தான நீ ஒன்னன எஸ்பளோர் பண்ண ஆரம்
அவல்தா ஜாலியா இருப்பி இதுக்கு மேல அப்பிடி போய் சுத்துங்க எல்லா வ என்ஜாய் பண்ணுங்க அந்த முட்டுல்லா போங்க அந்த உக்கேனக்கல்லு அதுக்கப்புறமேட்டுக இது க ஃபாரஸ்ட்ல்லா ஃபாரஸ்ட் க்லா அளோடு இருக்கா
அங்க ஃபாரஸ்டுக்குள்ளத நாங்க வந்து பைக்ல தா போனோ சோ எந்த ஒரு இதுவுமே இல்லாம தா இருந்ச்சி நம்ம ஏதோ தனியா நம்மளுக்கு யாரு ஏதாவது வந்துருமோ அந்த மாரி பை
உம் பாரஸ்ட்லா யானைகள் தா ஜாஸ்தியா இருக்கு உம் அப்டின்னு சொல்லுவாங்க யானைகள்லா நெறய இருக்கு ம் ஆனா ஏதோ ஒரு பிளேஸ்லதாப்பா உள்ள அது ஃபாரஸ்டு உள்ள போனு நல்லா இருக்கு அந்த மூமெண்ட் எப்டி தெரியமோ ஒரு பயத்திலயே உள்ள போற மாரி இருக்கு அதாவது எந்த அனிமல்ஸு எப்ப நடுவுல வந்துரு மாற்ற மாரி டிரைவர் எல்லா பயந்து பயந்து ஓட்டுவ அது ஏதோ ஒரு பிளேஸ் எ ஹஸ்பண்ட் சொன்னாரு நல்லா இருக்கு முட்டுக்காடா இல்ல யானைகள் சரணாலயமா எதுன்னு தெரியல ஆனா அது உள்ள ஃபாரஸ்ட் இருக்கு நல்லா இருக்கு நாங்க
இங்கங்க ஒன்ன ஒன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணலா ஆ சொல்றே ஏன்னா இப்போ எங்களுக்கு வந்து ட்டூ இயர்ஸ் லவ் லவ் மேரேஜு சோ அதனாலா இது பண்ணா ஒன்ன ஊர் சுத்தரதுக்கு ஸ்டார்ட் பண்
அப்ப கூட எங்கேயு போலியா நீங்க இப்பதா
அப்போ ரொம்ப தூர எல்லா அப்படிலா போல நினைக்கு எதாவது ஊருக்குள்ளயே படிச்சோ ஊருக்குள்ளயேவா அவுங்களுக்கு இங்க வீட்டு கிட்டதா சோ அதனால உம் பாத்துருவாங்கன்ட்டு அதுக்கப்றோ இப்பதா ஒன்னொன்னா அவுங்க இன என் இந்த மந்த்த் நெக்ஸ்ட் மந்த்லா அவுங்க ஃபாரின் கெளம்பிருவாங்க போயிட்டு அதுக்குள்ள எங்கயாவது போலா அந்த மாரி உ
உம் நல்ல இடமா சூஸ் பண்ணி போயிட்டு வாங்க நல்லா இருக்கு பேஸ்ல நல்ல இடமா பாருப்ப இதுக்கு போங்கப்பா நீங்க ஆ ஆ போயிரு போனது இல்லயே இதுவரைக்கு
ஆ இது வரைக்கு ஃபாரின் ட்ரிப் இன்னு போனது கெடயாது
ம் ஆன ஃப்ளைட்ல போயிருக்கீங்ளா
இல்ல இல்ல அதுவு எ ஹஸ்பண்டு தா அத ஃபுல்ஃபில் பண்ண போறாங்க
ஆ ஷீரடி போகனு நெனச்சிட்டு இருக்கே சீரடிதா போனு
பாபா பக்தரா நீங்க
ஷிரடி போனு வீட்ல எல்லாருமே அப்டிதா எங்க பேமிலி கல்யாண ப எங்க ஹஸ்பண்ட் ஃமேலி புல்ல பாபா பக்தர்கள் தா எனக்கு நாங்க அவ்வளவா இது பண்ண மாட்டோம் ஆனா அவங்க வந்தனால இருந்து சொல்லிட்டு இருக்காங்க ஷீரடி கூட்டிட்டு போறேன் பிளைட்ல போகலான்னு
நீங்களும் நியூ மேரிட் ஆ
நாங்க நியூ மாறிடலாம்லப்பா எனக்கு பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு பசங்க இருக்கு
அப்படியா ஓகே ஓகே
பசங்க இருக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்கு நாங்க இங்கதான் உட்காந்து உட்காந்து எழுதிட்டு இருக்கு வந்து
ஓ நாளைக்கு ஸ்கூல் போனும் நாளைக்கி
நாளைக்கு ஸ்கூல் பாரு நல்லா பாரு நேத்து லீவு சரிப்பா இன்னைக்கு லாஸ்ட் செரி ஈவினி்ங் உட்காந்து பில் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் ஓக்காந்து நேத்தல்லாம் விட்டாங்க என்ன பண்ணாங்கன்னே தெரியல இப்பதான் உக்காந்து இன்டரெஸ்டா எழுதுறாங்க
ஆமா அது ஒரு நாள் லீவ் அந்த மாதிரி தானே இருக்கும் என் நாளை ஸ்கூல் போன ஐயோ ஸ்கூல் போனுமே அந்த மாதிரி ஒரு இதுலாம் இருக்கும்
இப்பதான் எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்து இருக்காங்க அந்தம்மா எழுதுறதுக்கு எப்ப முடிப்ப நைட் எல்லாம் இப்ப தான் பரவாயில்ல டெய்லியும் டுயூஷன்ல் ஸ்கூல் போகும்போது ஸ்கூல் டியூஷன் ஹோம் ஒர்க் நைட் பதினொன்றரை மணி வரை உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க நான் வந்து படுங்க படுங்க படுங்க காலை ம் ம் வாங்கனா கூட வரமாட்டாங்க அவங்கள வந்து படுப்பாங்க
செரிங்க நான் டியூஷன் எடுக்கிறேன் ஆ
நீங்க எடுக்கறீங்க
ஆமா ஆமா ஈவினிங் டைம்
பரவால்லப்பா அதுவே கொஞ்சம் நமக்கு டைம் போய்டும் நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாவும் இந்த பசங்களால கொஞ்சம் நம்மோட பேசிக்குடுக் நல்லா இருக்கும் அவுங்க நம்ம கிட்ட சொல்வாங்க பாருங்க நல்லா படிக்கிறாங்கனு அது அது நமக்கு எப்டி இருக்கு தெரியுமா அந்த மூமெண்ட்லா
ஆமா இது வந்து வீட்ல எல்லாரு கடைக் போய்ருவாங்க சர் நா மட்டுதா சும்மாவே இருக்கணு சரி அதனால நம்ம டியூஷனாலு இது பண்ணலா ஈவினிங்டைமு சிக்ஸ்
டியூஷனு சப்ஜெஸ்சு மின்ன மாரி இல்ல இதல மாரிதானே போய்ருக்கு சப்ஜெக்ட்லா
ஆ சி பி எஸ் சி தா டிஃப்ரன்ஸஸ் இருக்குது அப்புறோ தமிழ்ல கொஞ்ச டிஃப்ரென்சஸ் இருக்
ஆ சுஷல் நம்ம நம்ம டைம்ல படிக்கற மார்லா நாங்க படிச்சோமே அந்த டைம்லலா அப்பா இருக்குற புக்ஸ்லா இல்ல நறயா மாறிடுச்சுதானே
இப்ப திரும்பியு சமச்சீர் கல்வி சொல்ட்டு சேஞ் சொன்னாங்கல்ல
உ உ ஆனா இப்ப பசங்க படிக்கற புக்ஸ்லா அந்த அப்ப படிச்ச மாரி இல்ல எல்லாமே மாறிடுச்சு டோட்டலா
ஆமா அது எல்லாமே ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம்ல வந்து எல்லாமே சேஞ் ஆகது
க்ஸ்லா பாக்குபோது நம்மாக்கு ஒன்னுமே புரில அதனால டியூஷன் போட்ட சே ஒரு நல்ல டியுசன் போவிட்டிதா போங்க நல்லா படிங்கன் சொல்லி டியூஷனுக்கு அம்ச்சுட்டுட்ட
ஓ அந்த மாரி டியூஷன் அங்குடி ஃபீஸ்சஸ்லா எவ்ளோ
இங்க ஃபீஸ்லா வந்து ஒரு அளவுப்பா இங்க ஒன்னுலந்து ஃபிஃப்த் வரிக்கு ஒரு ஃபீஸு ஃபிஃப்துலந்து டென்த் வரிக்கு ஒரு ஃபீஸ் ஒரே அமௌண்ட்தா வாங்குவாங்க
ஆனா எப்டி சொல்லுவ ரொம்ப சென்டரா சென்டர்ன் சொல்ட்டு போனாங்கனா அங்க வந்து ரொம்
ஆ ஆஹா இப்போ இருவது முப்பது பேரு இருக்கற எடத்த நம்ம அனுப்புறனா
ஷேர் பண்ண மாட்டேங்க ஆ அவுங்க வந்து இத படிங்க ஏனா என்னோட ஓ என்னோட டியூஷனுக்கு வர கூடிய பொண்ணுங்க சொல்வாங்க அங்க வந்து சென்டர்ல அவுங்க போய்ட்டுருக்குபோது எல்லாத்தையுமே படிங்க நீங்களே படிச்சு எழுதுங்க நீங்களே கரெக்ஷன் பண்ணுங்க சொல்லி வுட்ருவாங்க
ஆமா த்த தனிப்பட்ட மொறையில ஹவுஸ்ல எடுக்கும்போது வந்தா அந்த பசங்களுக்கு நம்ம தெளிவா சொல்லி தர்லா அவ்களு புரியு பத்தோட பத்தோ இப்ப நம்ம உ பத்தோட ஒன்னா சொல்லி குடுத்தா புரியாது அவுங்களுக்கு பஸ்ங்களுக்கு அவுங்களுக் ஜாலியாய்டு ஆவுடு கண்டுக்க மாட்டாங்க அப்டின்ற ஒரு அள
ஆ அதனாலயே அவுங்க வந்து போவாங்க வல்ல
உ அதுதா நறய பசங்க சென்டர தேடி போறது என்ன தெரியுமா வீட்ல ரொம்ப ஸ்ரிக்டா இருக்காங்க சென்டர தேடி போய்றது நைசா அங்க வந்து நம்ள எல்லார மாரியு இது பண்ணுவாங்கன்ட்டு அப்டே விட்டுறது அதுதா பசங்க மாருக்கு எடுக்க கார்ணமே கம்மியா எடுக்க கார்ணமே இப்ப நம்பள மாரி ஒரு பத் பத்து பசங்க ஒரு அஞ்சு பசங்க வச்சு சொல்லி் கொடுக்குறவங்க கிட்ட வந்தா நம்ம கவனிச்சுதா அவனு வேற வழி இல்ல ஏனா பர்சன் கம்மி தான பசங்க அப்ப அந்த எத்துல அவுங்களு கவனிப்பு அதிகமா இருக்கோ அதனால பசங்க பயப்புடுவங்க எத்தன பேர் படி டிகிறாங்க உங்ககிட் ட பசங்க ஒரு அஞ்சாறு பேர் வ
ஆமா அந்த மாரி வருவாங்க
ம் கரெக்டா இருக்கு நம்ம வேலைய முடுச் சு அவுங்க கிட்ட உக்காந்துட்டு டைம் ஸ்பெண்ட்
ஆமா இங்யுமே ரொம்ப ஒர்க் எது இருக்காதா ஆ அம் மார்னிங் அ சாப்பாடு அவுங்க அங்கந்து வந்துரு சோ எனக்கு வீடு கிளீனிங்கு வெசில்ஸ் இருந்தா அதுவு சாந்தாரொ மாமியார் வாஷ் பண்ணிருவாங்க மதியம் மாமியாரே வச்சிருவாங்க நம்ளுக் அவ்ளொ ஒர்க் இருக்காது
ஆ அதுனால உங்களுக்கு நீங்க பசங்கிட்ட
ஆ ஆமா அதுனால பொ சும்மா இருக்கனாலயாச்சு இது எப்போ ரெக்காட்
ஹலோ
ஆ கேக்கு சிஸ்டர்
ஆ சரி தோழி டைமு முடிவடஞ்சு ச்சு நம்ம அ ம‌ அர அடுத்த கால்ல பேசுலா ம் நன்றி தோழி